அ நா நல்லா இருக்கனே உங்ளுக் இன்னிக் காலைல இருந்து அ எ எல்லாரு நல்ருக்காங் காலைல இருந்து இன்னைக்கு உங்குளுக் எப்டி போச்சு உங்க வேலைகள் எல்லா எப்டி இருந்துச்சு உங்ளுக்கு
காலைலேந்து அதிகோ எதுவு போகுல்ல தோழி ஏன்னா எனக்கு கொஞ் சோ உடல்நிலை செரியில்லாதனால அதிகம் எதும் வேல செய்யல அப்படியே போயிட்ருந்துச்சு காலேல எந்துரிச்ச அ காலைக்கடன்களை எல்லாம் முடித்து விட்டு சமையல் செஞ்சு சாப்பிட்டு கொஞ்ச நேரம் படு துருந்த அதுக்கப்புறோ திரும் மறுபடியும் மதியத்துக்கு சாப்பாடு செஞ்சி சாப்ட்டு முடிச்சுட்டு இப்ப நா வந்து உங்ககிட்ட பேசலான் சொல்லி உக்காந்ட்ருந்தே உக்காந்ட்டு உங்கள்ட்ட பேசிட்ருக்கே அது இல்லாம டிவில சீரியல் பாத்துட் இருக்கே சீரியல் இன்னும் ஓடிட் இருக்கு டி தோழி உங்குளுக்கு எப்பிடி போய்ச்சு
எனக்கு இன்னைக் காலையில ஆனா ரொம்ப கொஞ்சோ நேத்து நைட்ல இர்ந்தே எ பிள்ளைங்க பாத்தீங்ன்னா அவுங்ககிட்ட சொல்லி வச்சிருந்த சின்ன பிள்ளைட்டதா நாளிக் ஸ்கூல் இருக்கு ஸ்கூல் இருக்குன்னு நா நேத்தெல்லா ஒரு பத்து தெடவ சொல்லி வெச்சிருந்த அவங்கிட்ட செரிம்மா செரிம்மா செரிமா நா அப்புற கால்ல எங்க எந்திக்கு மாட் டானோனு ஒரு பயோ காலில ஏந்சதோ ப்ரெச்சன பண்ணக்கூடாதேந்ட்டு அப்புற கால்லே எனக்கு ஒரு ஏழ்ர மணி போல மட்டு ஒரு எனக் ஒரு வேல இருக்குன்னு ஏழு மணிக்கு பெரிய பையன எழுப்பி நா ஒரு வேல ஒரு ஹாஃப்னவர் போயிட்டு வந்தற்றே தம்பிய நீ எழுப்பி மட்டு வை நா வந்து ரெடி பண்றே செரி நா நா போயி வர அது எட்டு பத்தாயிருச்சு அச்சச்சோ எட் ட்டு பத்தாயிருச்சு சின்னவ எந்திச்சானா என்ன பண்ணான் தெரிலியேனு பயத்தோட அங்க விறுவிறுன் நடந்து வந்தா அம்மா அப்டின்ட்டு வந்து நிக்கி என்னன் பாத்தாக்கா எ புள்ள ரெடியா ட்ரெஸெல்லா போட்டு பளிச்சின் நிக்கிறா சின்ன பைய எப்பவு அ பெரியவன் கிட்ட வேற அந்தளவுக்கு நிக்கவே மாட்டா இல்ல பெரியவ எதனா சொன்னா அவ வேற செய்ய மாட்டா எப்பிடி பண்ணான் தா எனக்கு எந்திக்கிற்துக்கே மூக்கால அழுவா அதுக்கப்பறோ பல்லு தேய் கே அந்த வருத்து வருவா பாத்ரூம் போ சொன்னா அதுக்கு அந்த வருத்து வருவா மூஞ்சி கழுவ சொன்னா அது அவ செஞ்சாக்க கொஞ்சோ கோவ்ப்படுவா இப்போ என்ன நா வந்து பாக்குறே பளிச்சுன் வந்து நிக்கிறா நல்ல மூஞ்ச க வ வ த்ரூம் போயாச்சா மூஞ்சி கழுவியாச்சா அதுக்கப்புறோ பவ்டர் எல்லாம் போட்டு யூனிஃபாம்ம மாத்தி நல்லா டிப் டாப்பா சூப்பராட்டு
கேட்டீங்களா பெரிய பையங்கிட்ட கேட்டீங்களா நீ என்ன பண்ணுன தம்பி வந்து இப்டி கெளம்பி இருக்கா அப்டின் சொல்லிட்டு
அவந்தா ரெடி பண்ணியிருக்கா எல்லாமே அதா எப் பிட்றா நீ ரெடி பண்ணது ரெடி ஆயிட்டானே ஆமாமா நா எழுப்புனொன்ன அவ எந்திச்சிட்டா நாந்தா அவனுக்கு பாத்ரூம்லா போய்ட்டு வர சொல்ட்டு மு மொகோ எல்லா கழுவி வுட்டே அதுக்கப்புறோ ஃபுல்லா பவ்ட்ரு போட்டு விட்டு அழகா நாந்தான் அவனுக் வந்து ட்ரெஸ்ஸு மாத் தி வுட்டே அப்டின் சொன்னா ட்ரெஸு மாட்டி அழகா அந்த இன் லா கூட அழகா பண்ணி வுட்டுட்டு இருக்கா ப்பா எம் பைய லேட் ஆய்ச்சு நல்லவேல நைட் நேத்து இன்னிக்கு காலிலே உணவுக்கு வந்து தோசமாவு அரச்சி வெச்சிருந்தே அ நேத்து கொஞ்ச கறிசால்னா வேற வெச்சிருந்த காலியே ல அத தா வந்து கறிசால்னாவ சூடு பண்ணிட்டு வந்த செரின் நீங்க எல்லாரு ரெ ரெண்டு பேரு நல்லபடியே இதா ஆயிட்டீங்கன் சொல்ட் டு அழகா முறுங்கலா நல்லா எம்புள்ள நேத்து நைட்டே அம்மா எனக்கு மொறுமொறு தோச தா வேணுன் சொல்லிட்டு படுத் தா சேரின்னு நல்லா முறுங்கலா கம்மியா ஸ்லோல வச்சு ரெண்டு பேருக்கும் நல்லா முறுங்கலா தோச போட்டு குடுத்தேன் ரெண்டு பேர் எப்பிடியும் நல்லபடியா சாப் டுட்டு கரெக்டா எட்டு முப்பத்தி அஞ்சு ஆயிருச்சு எட்டர இன்னைக்கு எட்டு முப்பதுக்கே உள்ள விட்டுறணும்னு நெனைச்சே மொத நாள் ஆச்சேன்னு அப்பிடின்னு ஆயிச்சு இங்கிருந்து விறு விறுன்னு நாங்க எல்லாரும் நடந்தப்போ கரெக்டா எட்டு நாப் பத்தஞ்சுக்கு ஸ்கூலுக்குப் போயிட்டோ நடந்து போற தூரம் தான் இருக்கு ஆமா இங்க ஆமா ஒரு ரெண்ட் ரெண்டு மூணு தெருவு தான் தள்ளி தான் இருக்கு அ நம்மள்க்கும் ஒரு வாக்கிங் தானே காலையிலேயே நம்ம கொஞ்சோம் வெளியே சும்மா காத்து வாக்குல இப்பிடி போயிட்டு வந்தா ஏதோ ஒரு நாலு இதப் பார்த்தா நம்மளுக்கு கொஞ்சோ ரிலாக் மைண்ட் வந்து கொஞ்சோ இதுவா இருக்கும் நம்மளுக்கு கு அதனால அப்ப நான் போயி பசங்களை விட்டுட் அப்பிடியே வர வழியில என்ன செய்வாங்கலா அங்கங்க காய்கறி கடைங்கல்லாம் இருக்கும் சின்னச் சின்ன கடை அங்க வந்து இன்னக்கு தக்காளி வாங்கிட்டு அப்பிடியே கீரக் கட்டும் அங்கதான் வாங்கினே கீரக்கட்ட வாங்கிட்டு ஆஹ் முருங்கக்கா எல்லாமே இதெல்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு அப்பிடியே விட்டுட் வந்துர்றே நம்ம தெனமும் இப்பிடி போய் விடுறதும் தெனமும் ஒரு ஒரு காய்கறி வாங் ங்கி அன்னைக்கன்னைக்கு இது செய்றது கொஞ்சோ நல்லா இருக்கும் நம்ம வாங்கி ஒரேடியா அடைக்கி வைக்கிறதவிட இப்பிடி செய்யிறது எனக்கு வந்து நல்லாருக்கும் நம்ம ஒன்னு ஆனா கொஞ்சோ நைட்டே நம்ம என்ன வாங்க நெனைச்சுட்டோன்னா தெனமும் ஒன்னொன்ன வாங்கி பொரியல் செய்யவோ இல்ல கொழம்புல போடவோ தெனமும் நம்ம வந்து
அது நல்லா இருக்கும் ஆமா ஆமா நம்ம பழைய காய்கறி வாங்கி வைக்கிறத விட இந்த மாதிரி நம்ம போயிட்டு இப்போ தெனம் வாங்கிட்டு வந்து வச்சோம் அப்பிடின்னா அது கொஞ்சம் நல்லாயிருக்கும் நமக் க்கும் மனசு திருப்தியா இருக்கும் இல்லீங்களா ஏன்னா இல்ல அப்பிடின்னா அப்பிடிதான் ஹ ஐயோ பழைய காயா இருக்கேன்னு சொல்லி நமக்கும் ஒரு யோசனையா இருக்கும்
நம்ம எ நாளைக்கு செய்யிறது இன்னைக்கு இன்னைக்கு நைட்டே நம்ம முடிவு பண்ட்டோம்னா அதுவுமே கொஞ்சம் நல்லா இருக்கும் நம்ம யோசிச்சு வச்சிருணும் முதல்லேயே இல்லன்னா இன்னைக்கு என்ன வக்கலே என்ன கொழம்பு என்ன போட்றதுன்னு யோசிக்கிறதுக்கே அர மண்ணேரம் லேட்டாப் போயிடும் அப்டியே அதுல பாதி நேரம் போயிடுது நம்ம நைட்டே நம்ம முடி டிவு பண்ணி வச்சிட்டு படுத்தோன்னா கொஞ்சோ கரெக்டா இருக் இல்ல இல்லாட்டி கடேசிலே எதுவுமே கொழம்பு வைக்க முடாங் கடைசில வந்து இந்த புளி சோறு இந்த மாதிரி பசங்களுக்கு எதான கிண்டி குடுத்துருவோ நமக்கு டென்ஷனா ஆயிரு நம்மக் கு ஒரு மாதிரி எந்த ஒரு கொழம்புமே நம்மளுக்கு வந்து செரியா வக்கணும்னு இல்ல னா எரிச் ச்சலா இருக்கு அப்பிடின்னா இந்த மாதிரி புளி சோறு இல்ல தயிர் சாதமோ எதயாவது புள்ளைக வந்து கிண்டி குடுத்தா ஆனா நா அத அதுலா குடுக்க மாட்டே என் பசங்கல்லாம் சாப்பிட மாட்
இங்கக் கீர வகைகள் எல்லாம் அதிகம் பயன்படுத்துவீங்களா தோழி கீரையில பார்த்தீங்க அப்பிடின்னா அந்த முருங்கக்கீரை இது
அதப் பாருங்க எது நல்லதோ அததான் என் பிள்ளைங்க திங்க மாட்டேங் முருங்கக்கீரை கொஞ்சோம் திங்க மாட்டாங்க அது ரொம்ப நல்லது இல்ல நானுமே திங்க மாட் ஆனா பல்ல கடிச்சிட்டு எங்க வீட்டுக்கார்
இல்ல இல்ல இல்லீங்க தோழி இப்ப எப்பிடின்னா முருங்கக்கீரயை பொறுத்த வரையும் சத்துப்பு சத்து நெறைய இருக்கு முருங்கக்காயிலுமே வந்து பாத்தீங்கன்னா சத்து நெறைய இருக்கு இரும்பு இது எல்லாமே சேர்த்து மொத்தமா இருக்கு அதுவும் இந்த பூவெல்லாம் இருக்கு பார்த்தீங்களா அதுல எல்லாமே நெறையவே இருக்குதுங்க பூல வந்து தொக்கு செஞ்சு சாப்பிடுவாங்க இல்ல நம்ம செய்யிற விததா விதம் தான் ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா பூவ ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா அந்தப் பூவ வந்து ஃபர்ஸ்ட்டே வேக வச்சு அந்த சாறு எடுத் து குடிப்பாங்க ஒடம்புக்கு நல்லதுன் சொல்லி ஆமா ஒரு நாள் வந்து என்ன பண்டாங்கன்னா எண்ணெய்லயே போட்டு வணக்கி சாப்புடுவாங்க. கொஞ்சம் எண்ண ஊத்தி வெங்காயம் சின்ன வெங்காயம் போட்டு கடுகு வரமொளகால்லா நல்லா போட்டு நல்லா அது நல்லா வறுத்ததுக்கு அப்பறம் இந்த பூவ போட்டு நல்லா வணக்கி வுட்டுட்டு தே வேணுங்கறவங்க தேங்கா இருக்கு இல்லேங்களா, தேங்கா திருகி போடுவாங்க. லைட்டாக கொஞ்சோ மஞ்சத்தூள போட்டு நல்லா கிளறி வுட்டு கொஞ்சோ சாப்ட்டாலே அதுல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு அவ்ளோ சத்து இருக்குங்க. முருங்க மரத்துல இருக்கிற எல்லா பாகொமே சத்துதா முருங்கைக்கு கீர முருங்க பூ முருங்க இப்ப எங்க ஊர்லல எங்க ஊர்ல வந்து ங்க ஒரு மூணும முருங்கக்கா வாங்னீங்னாலே முப்பரூவா சொல்றாங்க. ஆனா எங்க ஊருக்கெல்லா போனோ அ அப்பிடீன்னா மரத்துல முருங்கக்காய் காஞ்சு தொங்கி கெடக்கு எல்லாவே அப்டீ வீணாய் போய் அப்போ அத பாக்கும்போது எனக்கு ஐயோ நம்ம காசு குடுக்கு வாங்குற பொருள் இங்க இப் இப்டி இருக்குதேங்கிற மாரி தோணுது. ஆஹ்ஹ இல்ல அப்படியெல்லா பண்ணமாட்டாங்க. அம்மா அப்டி அங்க பண்ணாம விட்டு அவ்
இங்க நம்ம எவ்ளோ காசு குடுத்து வாங்குறோ நம்மோ சின்ன சின்ன காயலாம் பத்து ரூபா பதனஞ்சு
ஆமா ஆமா ஆமா முருங்க கீரையும் அதே மாரிதாங்க ஒரு நாளி கிளை வந்து இங்க விப்பாங்க நாளுக்கிளை நாப்பது ரூவாபாங்க ஆனா முருங்க மரத்துல முருங்க ஊர்லல்லா பாத்தீன்னா அது அப்டி இனாமத்தா வே வேஸ்ட்டா போய் அப்
நாலு பேர் குடுத்தா ஒதவ்வாது செய்யுல அது கம்மி விலைல யார்க்காது வித்தா கூட நல்லா இரு இருக்கும் க்கூ எவ்ளோ பேருங்க காசு கொடுத்து வாங்கறாக
நகர்ப்புறத்துல இருக்கும்போதுதாங்க விலைவாசி பத்தி க்கே தெரீது. அங்க இனாமல் இ இலவசமா கெடைக்கிற பொருலெல்லா நகர்புறத்துல இருக்கும் போது ரொம்ப ம்ச் காச் குடுத்து வாங்குபோ எனக்கே மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு.
ஏன்னா இப்ப ரொம்ப வெலவாசி ஏரியேதா இருக்கு. இப்ப நம்ம முதலமைச்சர் விஜயாகவர் தா வந்துருக்காரு இருந்தாலுமே கொஞ்சோ எல்லாமே கொஞ்சோ எதயாது கொஞ்சோ கம்மி பண்ணா நல்லா இருக்கூ. இந்த சிலிண்டர் கூட பாருங்க அவர் தரேன் சொன்னதெல்லா சரிதா இருனா இருக்கறதுல அது கொஞ்ச ஏழ்நூறு ரூபா என்னவோ இருந்ச்சு நா கல்யாணத்க்கு முன்னாடிலா ஐநூரூபாதா இருந்துச்சு. இப்ப தொள்ளாயிரபா கிட்ட வந்து நிக்கிது. இன்ன நம் பிள்ளைங்க வரதுக்குள்ளி ஆயிரத்தி ஐநூறு ரூபா ஆகு
பெட்ரோல் டீசல் வெலயு பாத்தீங்கன்னா இப்ப ரொம்ப உயர்ந்திருச்சு ஏன்னா நா வந்து பாத்தீங்க அப்டீனா இரண்டு சக்கர வாகனத்துலதா நானும் செ செரி என் கணவரும் சரி பயணிச்சுட்டு வந்துட்டு இருக்கோ. முதல்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு நூத்தி ரெண் ஒருபாய் இருந்த பெட்ரோல் இப்போது த்தி எட்ருபாய் ஆயிருக்குங்க. ம்ச் ஒரு லிட்டர்க்கே வந்து பத் தீன ஏழ்லருந்து எட்ரூவா பக்கோ அதிகமாய்ருக்கு.
நம்ம என்னனா மார்க்கெட்டுக்கு நல்லா சல்லு சல்லுன்னு எங்க வீட்டுக்காரு வண்டீலதா கூட்டு போக சொல்லுவ. இப்போ பெட்ரோல் வில ஏரித் சாசு மறியேதே நீ நடந்து போய் நீ என் வண்டீல வர்ணுனா நீ எனக்கு நூறு ரூபா தான்னு கேக்குறாங்க. கேட்டு வாங்கறாங்க. நோ உன கூட்டு பெட்ரோல் வில ஏறிடுச்சு ஒன்னனா கூட்டு போறல நீ நூற்ரூபா குடு ஒண்ண நா கூட்டுபோற. அப்டின்னு சொல்றாங்க. இப்ப நம்ம நடந்தே போவேண்டிதா இருக்கு.
கண்டிப்பா கண்டிப்பா இப்போ இருக்கற காலகட்டத்தில எல்லா தனிய விலைவாசி உயர்ந்துட்டே தாங்க போகுது. தங்க விலை பாருங்க தங்கோ வந்து நாலாயிரம் அஞ்சாயிரம் இருந்தது. இப்ப ஒரு கிராம் பாத்தீங்கன்னா பர வால அதுவரயு பெண் கு குழந்தைகளுக்காகவும் சரி இப்ப நமக்கே வந்து சேர்த்து வைக்கணும்னாலும் நமக்கு ஒரு ஆசை க்கு ஒரு ஒரு கிராம்ல எடுக்கணோம்னாலே நம்ம யோசிக்க வேண்டிய
ஆமா ஆமா கண்டிப்பா எதாது இப்ப நம்ம ஒரு மோதிரத்தை போட்டு எடுக்கணும்னு போட்டாலும் நமக்கு தான் லாபம் ச்சி நஷ்டம் எடுத்தாலும் நமக்கு தான்ப்பா நஷ்டம் எனக்கு அதுதான் ரொம்ப வேதனையா இருக்கு ஆஹ் எது எடுத்தாலும் நம்மதான் நஷ்டம் ஆனா அது ஆகப்படி எப்படி பார்த்தாலும் நம்மளுக்கு தான் நஷ்டமா இருக்கு ஆனா இப்போ ஒரே ஒரு சின்ன பெனிபிட் மாதிரி நா ஒண்ணு இது வந்து பண்ண உங்களுக்கு தெரியுமா எனக்கு தெரியல இப்ப இந்த ஒரு ரெண்டு சவரம் செயின் வந்து என்ன பாத்தீங்கன்னா அது வந்து கொஞ்சம் பிஞ்சுச்சு இல்ல ஏதோ ஒன்னு அத வந்து நா இப்ப வேற எடுக்கணும் இப்ப நா போட்டுட்டு எடுத்தா அவங்க ரொம்ப அதுல கிராம் கழிச்சு எடுத்தேன்னா இன்னும் கொஞ்சம் கூட ஆகும் நாங்க அங்க என்ன வந்து கடையில வந்து இதுன் சலுக பாத்தீங்கன்னா ஒரு எட்டு மாசமா ஆறு மாசமா எட்டு சொன்னாங்கனா எனக்கு ஆறுதான் இருக்குன்னு எப்படி கொஞ்சம் நான் இது பண்ணி தெரிஞ்ச கட ன்றதுனால இது பண்ணி அவுங்ககிட்ட அத நம்ம கொடுத்துடோம்னா ரெண்டு சவரன ஆறு மாசம் கழிச்சு இப்போ இன்னைக்கு ஆறு மாசம் ஆயிச்சு இப்ப நா இன்னைக்கு போனேன்னா அதைய வந்து அவங்ககிட்ட அப்டியே வேற புதுநகைய அதாவது சேதார செய்கூலி இல்லாம புதுநகைய நான் அப்படியே வேற செயின் எனக்கு என்னவோ நா எடுத்துட்டு வந்துரலாம் அந்த மாதிரி இது தெரியுமா உங்களுக்கு இந்த எனக்கு பெரிய ஆச்சரியம் தானே இப்போ நம்மளுக்கு ஆச்சரியம் தான சொல்லுங்க
கண்டிப்பா நீங்க குடுக்கும் போது குடுத்ததுக்கான அத்தாஷி எல்லாம்
ஆ இது ரிசீவ் இது பேப்பர்ல எழுதி குடுத்துருவாங்க
இப்போ நீங்க குடுக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பத்து கிராம்ல நீங்க குடுக்குறீங்க இல்ல ஒரு ஆஹ் எடுத்துக்காட்டுக்கு ஒரு பதி ஆனா ஆறு மாச மாசம் அந்த நகை வந்து அந்த
அவுங்ககிட்ட தான் இருக்கும் ஆமா அவுங்ககிட்டதான் இருக்கும் ஆனா நம்ம நம்பிக்கையான கடையா பாரத்து குடுக்கணும் அவ்வளவுதான்
ஓ அந்த மாதிரி எல்லாம் கூட வழக்கம் இருக்குங்கிறது எனக்கு இப்பதான் தெரியும்
இல்ல சின்ன சின்ன கடையில ஆனா அந்த கடையெல்லாம் எனக்கு கொஞ்சம் கொடுக்க பயம் என ஆனா நா இருக்குறதுல வந்து நா மார்க்கெட்ல எங்களுக்கு எடுத்துப்போம் எங்க அதாவது முஸ்லீம் கடதான் அதனால எனக்கு கொஞ்சம் பரவாயில்ல தெரிஞ்ச கடனால நா அங்க நா நா இது பண்ணேன் ஆமா ஆமா எனக்கு இப்ப முடியவும் போது நா இப்ப எனக்கு ஒன்னு இருபத் பத்தி ஒரு நாள் இருக்கு நா எடுத்துடுவேன்
அப்ப அந்த இருபத்தி ஓராவது நாள்ல நீங்க போயி வேற
தான் நா குடுத்துருக்கேன் நம்ம சாதா குடுத்தா சாதாவே எடுத்துக்க நைன் ஒன் சிக்ஸ் குடுத்தா நைன் ஒன் சிக்ஸ் அதுக்கு செய்கூலி சேதாரம் இல்லாம புதுசு என்னவோ அழகா அப்டியே எடுத்து
அப்டி எடுத்துக்குவிங்க நம்ம கையில இருந்து எந்த ஒரு
எதுவும் கிடையாது இது பெரிய பிடிச்சிருந்தா நா நா எத்தனையோ தடவ மின்னலாம் வாங்கி வாங்கி நிறைய தெரியாம விட்ருக்கேன் நான் ஒரு தடவ தான் கொஞ்சம் புத்தி சாளித்தனம் ஆமா யாரோ ஒருத்தர் சொல்லி இப்படி நா தெரிஞ்சு நா இத பண்ணியிருக்கேன் ஆனா சேரி நா இத உங்ககிட்டயே நா பகிர்ந்துகிட்டேன்
கண்டிப்பா எனக்கு இது பயன்படுத்த கண்டிப்பா பயன்படுற விஷயமா தான் இருக்கு தோழி நானும் வேணா ம் ட்ரை பண்ணி பாக்குறே தோழி சேரிங்களா நம்ம அடுத்த இணைப்புல கண்டிப்பா சந்திக்கலாம்
நன்றி வணக்கம்